ஹலோ.
எப்டி இருக்கிருறீங்க.
நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க.
நான நல்லா இருக்கே.
சொல்லுங்க எப்டி போயிட்டு இருக்கு.
ஆஹ நல்லா போயிட்டு இருக்கு சாப். ப்ட்டு இப்ப லேட்டாதா சாப்ட.
உங்க வாய்ஸ் மட்டும் கொஞ்சோ லோவா இருக்கு. ஆஹ ஆமா.
இப்ப ஓகேவா.
ஆஹ ஓகே. இப்ப கூட கொஞ்சோ லோவாதா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஆஹ ஆமா என்னன்னு தெரியல. பி இது சவுண்ட் வச்சு பாருங்க போன்ல.
ட சவுண்ட் வச்சு.
ஆஹ் இப். இப்ப கொஞ்சோ பரவால்ல.
இப்ப கிளியரா கேக்குதா ஓகே ஓகே.
சொல்லுங்க என்ன சாப்டீங்க.
நானா தோச.
தோச. எங்க வீட்லயே இட்லி தோச சாம்பார்.
ச சாம்பார் ஹ சூப்பர்.
ஆஹ மதியானத்துக்கு.
மதியானத்துக்கு கோர்டு ரைஸ்தா.
கோர்டு ரைஸ்தானா ஆஹா.
யா.
ஆமா மழ பெயிஞ்சிட்டு இருக்கு. கோயம்புத்தூர்ல உம். நீங்க.
இங்கும் மழ லைட்டா வர்ர மாரி இருக்குது.
ஆஹ்ஹ் ஆஹ்ஹ் இங்க லைட்டா தா பேய்சிட்டு இருக்
செரி செரி செரி குட்டீஸ்லா
ஆஹ் ஸ்கூலுக் போயிட்டா தம்பி ஒருத்த தா ஃபோர்த் படிக்கிறா ஸ்கூலுக்கு போயிட்டா
லஞ்ச்ல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிடுத்துட்டீங்களா
லஞ்சி ஆமா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோ அதனால டிபன் மட்டுந்தா இன்னிக்கு அவனுக்கு தோசை தா போட்டு ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தா டிபனு மேம் ஏதாவது சொல்லுவாங்க அப்டின்னு சொல்லிட்டு த நா கொடுக்கவே இல்ல டிபனு ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தே அம்மா எல்லாரு சப்பாத் தி தோச கேக்குதுங்களா ஹலோ ஹ எப்ப பார்த்தாலு ரைஸே ஆஹ் ரைஸே குடுக்குற அப்டின்னு சொன்னா செரின்டு இன்னிக்கு அவனுக்கு தோச சாம்பாரு டிபன்க்
சோர்ல சாம்பார் ஆஹ் ஓகே-ஓகே தனி தனியாவே கொடுத்து விட்டுருவீங்களா இல்ல ஒட் புல்லா போட்டு கொடுத்துட்டுருவீங்களா ஹ ஓகே ஓ ஸ்நாக்ஸு ஸ்நாக்ஸ் அதேதா கொடுத்துட்டீ
ஸ்நாக்ஸ் வந்துட்டு அவுங்க ஸ்கூல்லயே குடுக்குவாங்க ஹ கம்புலட்டு சுண்டல் எ அ பச்சை பயிறு அந்த மாரே அந்த மாரி தா எல்லாமே ஆமா அந்த மாரி தா குடுப்பாங்க ஃபஸ்ட் நாங்கதா கொடுத்துட்டுந்தோ ஃப்ரூட்ஸ் மட்டு ஃப்ரூட்ஸ் நட்ஸ் மட்டு தா குடுக்கணு சொல்லிருந்தாங்க அதுக்கப்புறோ மறுப டியே அவங்களே அப்புறோ நாங்களே குடுக்குறோ அப்டின்னு சொல்லிட்டு குடுத்துட்டாங்க அதுக்கப்புற லஞ்ச் மெனு அவுங்க சொல்றத ஃபஸ்ட் பண்ணிட்டு இருந்தோ அதுக்கப்புறோ நிறையவே சாப்பிடறதில்ல அப்டின்னு சொல்லிட்டு என் பையன கீரை சாப்பிட மாட்டா வெண்டக்கா கிரீன் கலர்ல இருக்கிற எந்த வெஜிடேபிள்ஸும் சாப்பிட மாட்டா
அச்சச்சோ அதோட நன்மைகள்ல்லாம் சொல்லி சாப்பிட சொல்லுங்க
சாப்பிட மாட்டான்
அச்சச்சோ ஆஹ்
வச்சுட்டு நான்தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் எப்படிதான் சமாளிக்க போறேன்னு சொல்லியாச்சுங்க சொல்லாத டெய்லி மேம்கு போன் பண்ணி இந்த மாரி வெஜிடபிள் சொல்ல சாப்ட சொல்லி அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது நட்ஸ் சாப்ட சொல்லி அட்வைஸ்
புடிச்ச மாரி செஞ்சு குடுத்துருங்க
ட்டு இருக்கங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேங்க வேற வழியே இல்லாம அப்டிதான் பண்ணிட்டு இருக்கங்க ஆமாங்க ஆமாங்க அப்படிதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க
ஓகே ஓகே ஓகே
அப்புறம் சொல்லுங்க
எனக்கு எங்க வீட்ல பாப்பா ஒன்னு தம்பி ஒன்னு பாப்பா வந்து ஃபோர்த்து படிக்கிறா ச்சி சிக்ஸ்து படிக்கிறா சிக்ஸ்து சிக்ஸ்து தம்பி இப்போதான் எல்கேஜி போறான் போவே மாட்டேன்னு ரொம்ப அடம்
அப்டியா
ரொம்ப அழுகாச்சுனா அழுகாச்சு ஒன் வீக் ஆயிடுச்சு எது சொன்னாலும் அம்மா சாக்லேட் குடுக்கறேன் போடா அப்படின்னாம்மா சாக்லேட் நீங்களே வச்சுக்கோங்க ஏனா
உம் ஆஹ் ஆஹ் ஆஹ்
கார் டாய்ஸ்னா ரொம்ப இஷ்டம் டேய் வா போடா வாங்கி தரேன் அப்படின்னாலும் இல்லம்மா எனக்கு வேண்டா இருக்கிறதே போதும் அப்படிங்கிறான் அப்புறம் எப்போ ஊரு னு ரொம்ப அடம்பண் ரா எந்திருச்சு முன்னெல்லாம்
எங்க எங்க வீட்டுக்காரோட தம்பி பையனும் எல் கேஜி தான் இந்த வருஷம்
ஆஹ்
அவனும் அதே அவனுக்கும் கார் டேக்ஸி தான் ரொம்ப பிடிக்கும் அவங்க வீட்டுல காரு ஃபுல் அண்ட் ஃபுல் காரு தான் ஒரு எத்தன கார் வச்சு கான்கிரிங்க எத்தன டாய்ஸ் வெச்சிருக்காங்க அது கார்ல மட்டுதா வெச்சிருக்காங்க ஒரு கீ செயின் கூட வாங்றதா இருந்தா கூட கார்ல தா வாங்
அப்டி தா வாங்கறா இவனும் அப்டி தா வாங்றா கார் வந்து ஒரு குட்டி கார் ஆமா அவன் டிபன் பாக்ஸ் கூட கார்ல தா ஆமா
அது கூட மேல தூக்கி போட்டாங்க அத்தன கார தூக்கி மேல போட்டும் பாதி அப்டியே வீடு புல்லா அழகா இருக்கும் ஓட்டுறது காரு தான் அந்த சின்ன கார் பர்டேக்கு வாங்குனது அது உண்ணி ஓட்டிக்கிட்டே தான் இருப்பான் எப்பவுமே கார்லேதான்
ஆஹ் ஆஹ் எங் பாப்பா சிக்ஸ்து படிக்கிறா
சேரி சேரி சேரி சேரிங்க அவள பத்தி பேஸ்
சிக்ஸ்து போயிட்டுக்றா அவ பிரச்சன இல்ல எனக்கு அவ்ளு எது குடுத்தாலு சாப்ட்டுக்குவா அவ வெண்டைக்கால பச்சையாவே சாப்ட்டுக்குவா அதெல்லா ஒண்ணும் பிரச்சனயே இல்ல எனக்கு ஆமா
சுத்தமா பிடிக்காது இவனுக்கு எப்புடி ஃப்ரை பண்ணி குடுத்தாலும் வெண்டக்கா மட் சுத்தமா புடிக்கும் புடிக்கா எந்த காயும் பு சாப்றது இல்ல கிரீன் கலர் இருக்கிறது எதுவுமே சாப்ட கீரையும் சாப்ட மாட்டான்
ஓ ஓகே ஓகே ஓகே அப்பற சம்மர் கே சம்மர்கே இத எங்கே போய்ட்டு வந்தீங்க
நாங்களா நாங்க நறைய ட்ரிப்பு சுத்தணுங்க ஏப்ரல்லயே விட்டுங்க மார்ச் எண்டு்லயே எக்ஸாம் முடிஞ்சிரிச் ச்ச அவனுக்கு ஏப்ரல்ல ஒரு கொஞ்ச நாள் லீவ்விட்ருந்தாங்க ஒரு ஃபிப்டீ டேஸ் அப்போ வந்து திருசி போயிருந்தோம் அப்புறம் வந்துட்டு அங்க ஒரு டென் டேஸ் இருந்தோம் அதுக்கப்புறம் மறுடியும் ஒரு டென் டேஸ் ஸ்கூல் வச்சிருந்தாங்க ஏப்ரல் ஃப் தீனப் டொண்டிலருந்து தேர்ட்டி வரைக்கு வச்சிருந்தாங்க ஒருடென் டேஸ் அப்றம் ஆஹ் பிரேச் வச்ருந்தாங்க அப்பவே நாங்க ஃபீஸ் கட்டி புக்ஸ் எல்லா வாங்கியாச்சி அந்த டென் டேஸ்லயே பேசிக் ஃபோர்தோட பேசிக் சொல்லி குடுதுட் இருந்தாங்க அப்புறமாத மறுபடியும் வந்துட்டு ட்டு மே ல லீவ் வுட்டாங்க ஹலோ ஆஹ் கேக்குது மேலெ‌ லீவ் விட்டாங்க அப்றம் மேயில வந்துட்டு எங்க போனோ பெங்களூர் போயிருந்தோ ஃபிஃப்ட்டின் டேஸு ஹலோ
அ கேக்
ஆ அப்புடியா தெர்லியே என்னாச்சுன்னு ஆ ஃபிஃப்டீன் டேஸ் பெங்களூர் போயிந்தோ அங்க அவுங்க தம்பி தம்பி வீடு
உம் ஓகே பெங்களூர்ல நல்லா ஜூ ல சுத்தி பாத்தீங்ளா
டி சுத்தி பாத்ததுதாங்க
அப்புடியா சேரி சேரி அங்க எப்புடி ஹலோ ஹலோ
ஹலோ கேக்குதுங்ளா
கேக்குது
சேரி சேரி இங்க அது அங்க போயிட்டு ஆல்ரெடி நாங்க சுத்தி பாத்தது பெங்களூருக்கு நெறைய டைம் போயிருக்
அங்க எப்டி அத வண்டில அவுங்க பஸ்ல வச்சு அவுங்களே கூட்டிட் போய் உள்ள எல்லா காட்டுவாங்ளா
அங்கே வன்னார் கட்டால ஜூலியா அப்புடி இருக்குது அப்டியே இருக்குது நடந்து போறது இருக் குதுங்க நா ரொம்ப நாள் ஆயிச்சு நாங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ் மேல ஆயிச்சு போயி நாங்க நெறைய டைம் பெங்களூர் போயிட்டு தா இருக்கோ ஆ ஆனா வந்துட்டு அதெல்லா சுத் தி பாத்த எடொ அதுனால இன்ட்ரெஸ்ட் இல்ல அதுனால இப்போ வந்து ஒரு ரெசார்ட் தா போயிருந்தோ அந்த எடத்துல நல்லா என்ஜாய் பண்ணோ அன்லிமிடெட் புஃட்டு நெறைய குடுத்தாங்க ஆ அப்புறொ வந்துட்டு நெறைய ஆக் டிவிட்டிஸ் இந்தது
ஆக்டிவிட்டிஸ் இருந்தாவே கொஞ்சொ நல்லா இருக்கூ
ஆ அப்புற அப்புறோ வந்துட்டு இந்த ஸ்விம்மிங் ஃபூல்ல இது அ வேவ்ஸ் வரும் பாருங்க அ து ஒரு டூ அவர்ஸு ப சாங்கோட விட்டுட்டாங்க சாங்கு டான்ஸ்
ஆஹ் அதெல்லாம் குழந்தைங்களுக்கு நல்லா புடிக் கும்
ஆஹ் மேல ஜம்ப் பண்ணி அந்த வேவ் வரும்போதெல்லாம் ஜம்ப் பண்ணி விளையாண்டுட்டு ஆஹ் ஆஹ் அந்த மாதிரி இருந்துச்சுங்க
நீங்க லன்ச் பிர்ப்பேர் பண்ணிட்டீங்களா நீங்க எங்க போயிருந்தீங்க நாங்களா இல்லைங்க இங்க வீட்லயே ஸ்பெண் பண்ணியாச்சு அவுங்க கோச்சிங் கிளாஸ்ல அங்க சேர்த் துட்டங்களா ஆஹ் அதனால இங்க இங்கேயே ஸ்பெண் பண்ணியாச்சு
செரி செரி செரிங்க நான் இவுங்க கோச்சிங் கிளாஸ் நானே உனக்கு சேத்தி விட்டுருக்கேன் ஆனா லீவ் சொல்லிட்டேன்
கூட்டிகிட்டு போனா வந்து விழு கொஞ்சம் சேராதே இவ்வளவு கொஞ்சம் ஆஹ் அதாவது அந்த டெஸ்ட் அலர்ஜி மாதிரி இருக்குது
ஓகே ஓகே ஓகேங்க
கூட்டிகிட்டு போக மாட்டோம்
செரி செரி செரி
ஹில் ஸ்டேஷன்னு இல்ல வெளியில எங்கயாச்சும் போயிட்டு வந்துட்டோம்னா இவளுக்கு ஒரு ஒன் வீக்காவே உடம்பு சரி இல்லாம ஆயிடு நோ
ஓ அப்படியா மாஸ்க் அந்த மாதிரி போட்டு கூட்டிட்டு போங்க அதுக்காக வெளியவே கூட்டிட்டு போலனாலும் பசங்க ஏங்கிருவாங்க
இல்லை சும்மா நம்ம ஒரு நாள் தான் போய்ட்டு அப்படியே வந்துடுவோம் கிளைமேட் வந்து ஒரு மாதிரி க்ளவுடே இல்லாத மாதிரி பார்த்துக் வோம் அதாவது மழை வர்ற மாதிரியோ இல்ல வேற ஏதாவது மாதிரியோ நல் நல்லா வெயில் அடிக்கிறப்போ போயிட்டு வந்துடுறது
உம் உம் செரி செரி செரி ஓகே ஓகேங்க
ஹில் ஸ்டேஷன்லாம் போனா அவளுக்கு சுத்
ஆஹ்ஹ் ஓகே ஓகே ஓகே ஓகே சேரி நம்ம கால் முடிய போகுது நீங்க கால்
அப்டிங்களா இன்னும் ஒரு செவன் மினிட்ஸ் இருக் சாரி செவன் மின்ஸ் செவன் செகண்ட்ஸ்
செவன் செவன் செகண்ட்ஸ் இருக்கு எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குல்ல நானே கால் பண்றேன் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க எனக்கு
ஆஹ் ஓகே ஓகே
போற முடிச்சிட்டு கூட கூப்பிடுறன் இல்லாட்டி
ஓகே நான் ஃப்ரீயா தான் இருப்பேன் எனக்கு ஒரு ஏதோ ஒரு சாட் பண்னுங்க சார்ட் பண்ணிட்டு அப்புறமேல் கால் பண்னுங்க
சரி ஓகே ஓகே ஓகேங்க இருங்க ஒரு இன்னா ஒரு த்ரீ மினிட்ஸ் போர் மினிட்ஸ் இருக்
ஆ ஓகே டன் ஆயிடுச்சு ஆ நான் வேணா உங்களுக்கு நான் அப்புறமேல் வேணா கால் பண்றேன் முடிச்சுட்டு வேணா நான் சொல்லுங்க
ஆ ஓகே பாய் ஆ ஓகே பாய்